ஓ
அ நல்லா இருக்கியா
சொல்லு நண்பா என்ன விஷ்யோ
நா இர்க்கீங்களா
அ நல்லா இருங்க நண்பா நீங்க எப்டி இருக்கீங்க அதிசியமா கூப்ட்டு இருக்கீங்க இவ்ளோ நாள் கூப்டாம
இல்ல இல்ல திடீர்னு உங்க ஞாபகம் வந்ச்சி அதனாலதா நா கூப்ட்டே
திடீன் ஞாபகோ வந்துசா என்ன விஷ்யோ
இல்ல இல்ல சும்மா பழசு ஃபஸ்ட்டு வேல செஞ்சிட்டு இருக்கு போது நம்ம ஃபஸ்ட் கல்லூரியில எப்டி இருந்தோ நம்ம பள்ளிக்கூடோ படிக்குமோ எப்டி இருந்தோ அப்டின் ஒரு ஞாபகோ வந்ச்சி க்கு அதனாலதா
சேரி நானு உங்ககிட்ட கேக்ணுட்டுதா இருந்தே என்னன்னா
சொல்லுங்க
நம்ம கல்லூரியில படிச்சது உங்களுக்கு புடிச்சிருந்ச்சா இல்ல பள்ளிக்கூடோ உங்களுக்கு புடிச்சிருந்ச்சா நம்மளோட
எனக்கு வந்து கண்டிப்பா சொல்னுன்னா ரெண்டுமே புடிச்சிருந்ச்சி ஆனா பள்ளிக்கூடோ வந்துட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சி
ஆமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே அவ்ளவா போகமாட் சோ நா போமாட்டே நீங்க எப்டினு தெரியல ஸ்கூல் விட்டா நீங்க நேரா வீட்டுக்கு போயிருவீங்க நா வந்து அப்டியே சுத்திட்டே நண்பர்களோட அப்டியே ரவுண்ட் அடிச்ட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கு இப்போ நடந்தே போவோ அப்டியே ஜாலியா பேசிக்கிட்டே போவோ நீங்கதா வந்து அதெல்லா மிஸ் பண்ணிப்பீங்க தவருதலா தவறு விட்டுப்பீங்க நீங்க எல்லாமே இப்ப நீங்க அத நெனைச்சி நீங்க வருத்த படுறீங்களா
ஆமா கொஞ்சோ வருத்தப்படுறே ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லா என்ன அப்டிதா இருந்தே பள்ளிக்கூட முடிஞ்ச ஒன்னே என்னோட வீட்டுக்கு போயிறணு அதுக்கப்பறோ ஏன்னா வீட் ல வந்துட்டு எனக்கு வேல இருக்கு கடைக்கு போனு
நா வந்து என்ன கேக்குறேன்னா நா அப்பவே உங்ககிட்ட கேக்கலான்ட்ருந்தே அந்த டைம்லயே ஒரு அஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே
சொல்லுங்க
அப்டி நீங்க வீட்டுக்கு போய் நீங்க என்னதா பண்ணுவீங்க உங்களுக்கு எப் அந்த அந்த வயசுல நீங்க நம்ம அப்ப இருந்த வயசுல நம்ம வந்து வெளிய சுத்துற வயசு நண்பர்களோட இணஞ்சி பேசுற பழகுற வயசு அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு கூடயுமே ஒட்டாம வீட்டுக்கு வீட்டுக்குன்னு அங்க போய் நீங்க என்னதா பண்ணுவீங்க
அப்டி எல்லா இல்ல நா ஒட்ட மாட் டே அப்டி எல்லா இல்ல நா வந்து பள்ளிக்கூட முடிஞ்ச ஒன்னே வீட்டுக்கு போயிருவே வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரோ வந்துட்டு என்னோட அப்பாவோட கடையில கொண்டு போய் உக்காருவே ஒக்காந்தகப்பறோ வந்துட்டு தொழுக போவே பிரேயருக்கு போயிட்டு அப்பறோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு படிக்க கூடிய நேரோ வந்துரு அதனால டியூஷனுக்கு போயிருவே அங்க போய் என்னோட நண்பர்கள் கூட உரையாடிட்டு அப்டியே வந்து நைட்டு வந் ஆமா போய்ட்டுருந்தே
அப்டி டியூஷன் போயு நீங்க வந்து பரட்சையில வந்து நீங்க அவ்ளக்கு நல்ல மார்க்கே எடுக்கலையே ஏ எதனால
நா வந்து கடைசி இரண்டு மாதங்கள் மட்டுந்தா நா போனே அதனால தா கரெக்டா என்னால வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல
அப்ப வந்து இரண்டு மாதங்கள் தா நீங்க டியூஷன் போயிருக்கீங்க அப்டிதான அதுக்கு முன்னாடில்லா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அப்பவு உங்க நண்பர்கள்ல்லா கூப்ட்டாங்களே உங்கள வாங்க அப்டின்னு நீங்க வரவே வந்ததே இல்லையே எதுக்குமே
அப்ப எல்லா எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல நா நேரமா வந்துட்டு வீட்டுக்கு போயிருவே என்னோட நெலமை அப்டி இருந்துச்சிங்க
என்ன நெலமை அந்த வயசுல உங்களுக்கு எப்ப அப்ப உங்களுக்கு எவ்வளவு வயசு ஒரு பதினஞ்சி வயசு பதினாறு வயசுதா உங்களுக்கு இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன அப்டி ஒரு நெலம உங்க வாழ்க்கையில அப்டி கொண்டு வந்துருச்சி
அந்த வயசுல இருக்கும் போது அதெல்லா அப்டிதாங்க எதுவு சொல்றக்கு இல்ல
அப்டி நீங்க சொல்ல கூடாது எதுவு சொல்றதுக்கு இல்லன்னு அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க இப்ப நீங்க அத பத்தி உணந் என்னன்னு உணர்றீங்க இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டே நெனைக்கிறீங்களா தவறு விட்டே அப்டின்னு
கொஞ்சோ தவற விட்டுட்டே ஆ பள்ளிக்கூடத்துல நடந்த கூட நா அந்த அளவுக்கு இது ஆகல ஆனா வந்துட்டு கலந்துட்டு ஆ சங்கடப்படுறே ஏன்னா அங்க நெறையா வந்து நா தவற விட்டுருக்கே ஏ வாழ்க்கேல
சந்தோஷப்பட்றமான விஷயமா
இல்ல சந்தோஷப்பட்ற மாரி இல்ல அது வந்துட்டு மொதல்ல சந்தோஷத்த குடுத்தாலு கடசில வந்து அந்த பிரிவதா குடுத்துருக்கு
நெறைய பிரிவு நீங்க சந்திச்சிருக்கீங்க
அ அதனால வந்து எதுவுமே சொல்றதில்ல அதனாலதா அதுதா அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கைல வந்து இனி பண்ணவே கூடாதுன்னு தவறு வந்து இனி தவறுதல்காக கூட நடந்துடவே கூடாது அப்டிங்குற அளவுக்கு நா இப்ப வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கேன் நேர் கொண்ட பார்வைல நா நடக்கலாம்னு அப்டின்னு இருக்கே‌ ஏ வாழ்கைல
அப் அப்டி சொல்லாதீங்க அதாவ்து தவறுதல் வந்து நீ நா வெளையாட்டு கூட இந்த விஷயத்த நா பண்ண மாட்டே
உம் அதுதா சொல்ல வரே என்னால இந்த வந்து என்னோட வா
உம் சொல்லுங்க
நோக்கு நா வந்துட்டு இதான் இருக்கே அப்டின்னா நா சொல்றே
எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க
விடுங்க விடுங்க அத பத்தி பேசாதீங்க வேற மதியானொ என்ன சாப்ட்டீங்க
ஆமாங்க அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு பேசனாலே நமக்கு கொஞ்சோ இதாதா ஆகுது
உம் சொல்லுங்க
மத்தியானோ பாத்தீங்ன்னா எனக்கு சளி புடிச்சிருந்துச்சு ரெண்டு நாளா ரொம்ப ஒடம்பு சரியில்ல அத்னால வந்து பாத்தீங் இல்லங்க தள்ளி வந்து நீங்க சாப்பிடுவீங்க நா என்னா சாப்ட்டேன்னா ரசோ வந்து கொல்லு ரசோ வச்சு நல்லா கரச்சி சாப்பாடோட சாப்ட்டே
ஆ சேரி
சும்மா சாப்ட்டு இப்டி ஒக்காண்டுருக்கே இப்ப நண்பர் வேற வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு வண்ட்டாரு அவரு இப்ப என்னோட வீட்டோட சமையல் அறையில தா ஒக்காண்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு பூன மாத்ரி நீங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வ து மதியோ வந்து சாப்பாடு அப்புறோ வந்து மாட்டு இறைச்சி சாப்ட்டேங்க
சரி அது எப்டி இருந்தது நல்லா மொழி உங்களுக்கு நீங்க மாட்டு இறைச்சி புடிக்காது தானே சொல்லிருக்கீங்க
மாட்டு இறைச்சின் பாத்தீங்ன்னா நம்ம அதுல இருக்குற வந்து அத வந்து சில்லியா போட்டா நா சாப்டுவே எப்பயாவ்து இப்பயே ரெண்டு மூணு சாப் துண்டு சாப்பிடுவே கொஞ்சோ கொஞ்சோ இப்பதா வந்து நா ஜிம்முக்கு போற நாள நேரமா சாப்ட ஆரம்பிச்சிருக்கேன் எடுக்க ஆர உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்கேன் ஏ வந்து மாற்றி மட்டறைச்சில வந்துட்டு அவ்ளோ சத்து அதிகமா இருக்கு உங்களுக்கு அது தெரியுமா
ஆமா மாட்டு இறைச்சில சத்து இருக்குது எனக்கு என்ன ஒரு விஷ்யோன்னா இதுல புடிக்காத விஷ்யோ
சொல்லுங்க
அது வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு வந்து நா சாப்ட மாட்டே கொழுப்பு ரொம்ப க அதிகமாருக்கு அதுல கறி வந்து ரொம்ப கெட்டியா கடிக்கவே முடியாத அளவுக்கெல்லா இருக்குது அதுதான் எனக்கு புடிக்காது
உம் அது வந்து இருக்கலா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மாடா இருந்தா ரொம்ப கஷ்டமாருக்கு இல்லாட்டன்னா ரொம்ப சுலபமாருக்கும் அத சாப்டலா
செரி நீங்க நீங்க கொஞ்சோ வெளிய வந்து பேசுங்க உங் சத்தமாருக்கு அந்த சைடு
அப்டியா செரி நா இப்ப சொல்றது உங்களுக்கு கேக்குதா
கேக்குது நீங்க அடுத்து என்ன சொல்ல வந்தீங்க
உம் நேரத்துக்கு சாப்டணு அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
நேரத்துக்கு சாப்ட்றது கண்டிப்பா சாப்டணு நா வந்து பாத்தீங்ன்னா பசிச் சாலே வயிற்ல வந்து சத்தோ வந்தாலே சாப்ட்டுருவே என்ன என்ன இருந்தாலு அதாவ்து சாப்ட்டுறதுக்கு என்ன இருந்தாலு சாப்டுவே உங்கள மாதிரி வந்து நீங்க நெனைக் க்கிற மாதிரி நான் எதுவு இல்ல இந்த சாப்பாட்டு விஷ்யத்துல நம்ம எப்பவுமே கரக்டா இருப்பே
ஆ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நே நேரத்துக்கு சாப்ட்டாதா நம்ம உடல்நிலை வந்து நல்லா இருக்கு
நீங்க எத்தன மண் நேரோ தூங்குவீங்க
நா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு மினிமம் எனக்கு வந்துட்டு ஒரு ஏழு மண் நேரம் தூக்கம் வந்து வேணு ஏன்னா அப்பதா எனக்கு புடிக்கு
என்ன புடிக்கு புடிக்குன்னா உங்களுக்கு என்ன புடிக்கு எந்த மாரி விஷ்யோ
அப்டி எப்டி சொல்றதுன்னா தூக்கோ வந்துட்டு எனக்கு முழுமையா ஒரு ஏழு மண் நேரோ கெடச்சாதா எனக்கு வந்து மதியம் அந்த மாரி நேரத்துல தூக்கோ வராது இல்லாட்டினா எனக்கு தூக்கோ வரு அது வந்துட்டு கரெக்ட் ஆனா ஒரு தூக்கோ கெடைக்கலன்னா ஒரு கட்டத்துக்கு வந்து தல வலிக்குங்க
அது மனுஷங்களுக்கு அப்டி இருக்கு மனுஷன்னா அப்டில்லா இருந்தாத அது மனுஷ இல்லனா அவ மனுஷனே கெடையாது அப்போ நீங்க மனுசன் தா கரட்டு தான
அ ஆமா ஆமா நீங்க தேவயில்லாத நாயோமெல்லா பேசுவீங்கன்னு தோணுது எனக்கு
நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேச வைக்கிறீங்க அந்த மாரி ஒரு கேள்வி என்ட்ட கேக்க கூடாது
ஆ சரி சரி
அடுத்து உங்கட்ட கேக்க வேண்டிய கேள்வி என்னன்னா நீங்க உங்க நண்பர்களோட என்னைக்காவது வெளியே போயி அப்டி போய்ருகீங்களா எங்கயாவது ஒரு பக்கோ சுற்றுலா மாரி
ம் கடைசியா வந்துட்டு என்னோட நண்பர்கள் கூட ஒரு ஆ போயிருந்தோ கடைசியா வண்டியில த போயிருந்தோ ஒரு எடத்துக்கு குளிக்கறக்கு
சரி
அந்த நாள வந்து என்னால மறக்க முடியாது காலைல வந்து நா அவ்ளோ சீக்கிரமா எந்திருச்சி நண்பர்களோட அந்த பனியில வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போறதா இருக்கட்டு அந்த எடத்துல போயிட்டு ஒரு எடத்துல சாப்ட்டுட்டு வாமிட் பண்ணிட்ட அதெல்லா என்னால மறக்கவே முடியாதுங்க
ஆமாங்க நீங்க ஒரு ஒரு டைம் என்ன ஒரு காலத்திற்கு முன்னாடி முன்னொரு காலத்துல நீங்க ரத்த வாந்தியெல்லா எடுத்தீங்கனு நா கேள்விபட்ட நீங்க எதா தவறுதலான முடிவு பண் எடுத்துட்டீங்களா அன்னக்கி ஒனக்கு ஒடம்பு நல்லாதான இருக்கு ஒன்னு பிரச்சன இல்லைல்ல
இல்லல்ல நா நல்லாதா இருக்க இப்ப வந்து உன் முழுமையா குணம்மடைந்து விட்ட அதுலந்து வந்து வெளிய வந்துட்ட அது வந்து சாப்டாமையே அது வந்துட்டு சாப்டாமயே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட உடம்புல இருக்க கொடல்லா வந்துட்டு ஒட் டிருச்சி
நீங்க ஒங்களயே நீங்க சித்திரவாத பண்ணிருக்கீங்க சாப்டாம எதுனால அந்த முடிவு நீங்க எடுத்தீங்க
அது தெரியவில்ல எனக்கு கரெக்டா தெரியல ஆனா கொடல்ல இருக்கரதெல்லா ஒட்னக்கப்புறோ என்னால வந்துட்டு எதுமே சாப்ட முடியல அப்டி எது நா சாப்டணுன் நெனைச்சாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல வாமிட் வந்துரு வாமிட் வர மாரியே ஒரு மாரி ஃபீலா இருக்கு அதனால வந்துட்டு நா வா வாந்தி எடுத்துட்டேருந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட உடல்கள இருக்கற கொடலெல்லா புண்ணாயிருச்சி சாப்ட்டது எதுவுமே வந்துட்டு உள்ள போகலங்கறபோது அப்றோ ஒரு கட்டத்துக்கு மேல அது ரத்தமா மாற ஆரம்பிச்சிருச்சு
நானு என்ன நெனச்சேன்னா நீங்க ரத்த வாந்தி எடுத்த ப்போ நீங்க தேவையில்லாத வேல அதாவது போதை பொருள் அந்த மாரில்லா யூஸ் பண்ணிருக்கீங்க பயன்படுத்
இல்ல இல்ல எனக்கு அந்த மாரி விஷயங்கல்லா எதுவுமே புடிக்காது உங்களுக்கே அதெல்லா தெரியு சின்ன வயசுலேந்து எனக்கு அதுல போறது நல்லதுன்னு புடிக்காதுன்னு
ஆ நல்லதுங்க நீங்க ரொம்ப நல்ல பையேன் அது எனக்கு தெரியு
ம் எனக்கு புரிஞ்சுது
அப்பறோ ஒரு நாளு நம்ம நண்பர் ஒருத்தரு வண்டியில போய் மோதி விபத்துக்கு உள்ளானாரு ஞாபக இருக்கா
ஆமாமா
அதாவ்து நம்ம பள் கல்லூரியிலருந்தே வீட்டுக்கு திரும்புமோது ஒரு சாலையில சாலை ஓரத்துல கல்லுருந்தது அதுல போய் விட்டு அவுரு விழுந்து
ஆமாமா எனக்கு அது ரொம்ப ஞாபகோ இருக்குங்க அந்த விஷ்யத்த என்னால மறக் கவே முடியாது எனக்கு அந்த நேரத்துல அவ்ரோட உயிர் அங்கே பிரிஞ்சிருக்கு எனக்கு அத நெனச்சாலே ரொம்ப வந்து கடினமான ஒரு நேரோ அந்த நேரத் துல பாக்கும்போது அவ்ரு கீழ விழுந்து நெனைக்கு போது அப்டி மாடு மாறி கீழயே படுத்தே இருக்காருங்க ஒரு ப ஒரு படிச்ச பையனா ஏழுச்சு நிக்க வேணாமா ஒரு க அழுக்கயிருக்கு கீழ வுழுந்துட்டா எழுச்சு நிக்கனு அங்கேயே படு
நம்ம வந்து முன்னாடி போய்ட்டுருந்தோ அப்போ வந்து பின்னாடிருந்து சத்தோ வருது யாராவ்து நிறுத்துங்க காப்பாத்துங்க அப்டின்ற மாரி சத் தோமேலா வந்தப்போ நானு யார்றாதுன்னு திரும்பி பாத்தா நால் அஞ்சு பேர் நின்னுட்ருந்தாங்க கூட்டமா
ஆ ஆ
நானு என்னடா இது எவ்னோ ஒரு குடிகார தா வந்து உ உழுந்து கடக்குறா நமக்கு என்னன்னு சொல்லி நெனச்சே பாத் தா அதுல உழுந்து கெடந்ததே நம்ம நண்பர் தா
ஆ ஆ ம் சே எனக்கு தெரிஞ்சது நண்பா எனக்கு கொஞ்சோ வேலருக்கு நா அப்பறோ கூப்ட்றே
செரி நண்பா கூப்புடுங்
பாய் குட் நைட்
ம் குட் மார்னிங்